ஹலோ வாங்க தோழி
கேங்க நல்லாரு
ஆ நா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக் கிங்ளா
நல்லா இருக்கேன் உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப இருக்கே நேத்தே ஆ இது ரு கிளாஸ் ரூம்ல உக்காந்து பேசுறீங்ளோ
ஆம்மா மா மா அடச்ச மாரி கேக்குதா
க்கிற மாரி இருக்கு
அப்டிங்லா கேக்க பேஸ் திருது என
ஆ பேசுறது க்ளியரா இருக்கு ஓகே பரவால
செரிங்க ஆ சாப்ட்டோ நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்டேன் தோழி இப்பதா ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணிட்டு வந்தோ ஒடம்புக் கொஞ்சோ ஒரு மாரி ப்ரஷர் சுகர்ல்லா இருக்கானு இருக்காது த்ரீ மன்ந்த் ஒன்ஸ் செக் பண்ட்டு வருவோ இப்பதா செக் பண்ணிட்டு இப்பதா சாப்ட்டுட்டு சேரி உங்கள்ட்ட பேசலா
ஓ சேரி
அப்படினு இருந்தோ ஏன்னா எனக்கு ஸ்கூல்ல அப்டியே பிடித்த வெளையாட்ட பத் இவங்கட ஷேர் பண்லனா எனக்கு நான் வரும்போ என்ன ஆச்சுன்னா ரெண்டு நறைய குழந்தைகள் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு ஸ்கூல்ல விளையாண்ட விளையாட்டுகள் லா ஞாபகம் வந்து டிஷ் அத பத்தி தா தோழி நா உங்கட்ட பேசணும் ஏனா இப்ப விளையாட்டு வந்து நம்ம என்ன நினைக்கிறோனா உடலையும் மனதையும் ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுதான் ஒரு சிறந்த விளையாட்டுன்னு நா சொல்லுவேன் ஏன்னா நமக்கு மிகவும் பிடித்த விளையாட்டுன்னு சொன்னா எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாட பிடிக்கு க்கு கபடி வெளாட பிடிக்கு உலகிலேயே இந்த வெளையாட்ட வந்து யார் எல்லாத்துக்குமே வெளையாடுதமோ விளையாடலயோ கிரிக்கெட் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கு கோடிக்கணக்கான மக்கள் பாருங்க நிறய கிரிக்கெட் விளாதும் உடல இல்ல நம்மளட இன்னைக்கு பைனல் மேட்ச நடக்குத்துன்னு அப்படின்னு எலாருமே வகாந்த் டிவி முன்னாடி வேலை வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கையும் விளையாட போறதை விட்டுட்டு எங்க ஷாப்பிங் பண்றதை விட்டுட்டு அந்த டிவிலதான் உட்காந்து பாத்துருப்பாங்க எங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களாம் அன்னைக்கு லீவே போட்டிருவாங்க நான் சொல்லுவேன் இன்னைக்கு என்ன லீவ் போட்டிருக்கீங்க இன்னைக்கு வேலல்லாம் இன்னைக்கு வேல நள்ல அப்படின்னா இல்லலை இன்னைக்கு மேட்ச் நடக்கு நா பாார்க்கணு அப்படின்னு சொல்லி வீட் வீ வேலைக்கு லீவ் போட்டு கூட வீட்டுல இருந்து பாார்பப்பாங்க ஏன்னா கிரிக்கெட் விளையாட்டு வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க ரொம்ப உடல் ஆரோக்கியமா மேம்படுதுன்னு சொல்லுவேன் ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட என்னோட ஃபிரண்டு தான் அவ வந்து பையனை வந்து இப்போ ஒரு சிக்ஸ்து ஆறு வயசு தான் அவ வந்து அவங்க பையனை கிரிக்கெட் போட்டிருக்க நா சொல்லுவேன் எதுக்கு நீ போடுது அப்படின்னா இல்ல இல்ல அவங்க எப்பவுமே அனுப்பினாதான் அவங்களுக்கு கிரிக்கெட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக இருப்பாங்க அது போகனா இப் இப்போ மத்த வெளையாட்டு சும்மா நார்மலா நம்ம பில்டிங்குள்ளே வெளாண்டாலு அவங்க சும்மா ஒரு ஓட்டுவாங்க அப்பறோ உக்காந்துருவாங்க ஆனா கிரிக்கெட்டு் வெளந்து அவே ஓடுதலு ச் பந்து வீசுறது மட்டையால அடித்து அந்த மாதிரி வெளையாட்றப்ப வந்து அவனுக்கு வந்துஉடல் பயிற்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால வந்து ரொம்ப அவங்க ஆக்டிவா இருப்பாங்க அப்டின்னு சொல்லி சொன்னாங்க இதனால உடற்பயிற்சி வந்து இது வந்து உடற்பயிற்சி அமையுது அப்டின்னு சொன்னாங்க இது மூலம் வந்து அவங்க குழுவா வந்து விளையாடுறதுனால அது என்ன சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளயே ஏன்னா ஒரே என்ஜாய் இரு இருக்க மாட்டாங்க ஒரு ஒன்னு முன்ன பின்ன இருக்கு ஒரே ஸ்கூலாவும் இருக்க மாடாங்க ஸ்கூல்ல இருந்து போனா பரவலா ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு கிளாஸ்ல போய் நம்ம படிக்கப்போ வந்து வெவ்வேறு ஸ்கூல்ல இருந்து இருப்பாங்க அதனால என்னாகுனா ஒரு குழுவா விளையாடப்போந்து ஒற்றுமையா இருப்பாங்க அது போக ஒழுக் க்கமா இருப்பாங்க தல சமத்துவமா பண்பு வளரோ ஏன்னா ஒரே மாதிரி விட்டு கொடுக்காம விளையாடணும்னு அந்த பண்பு அந்த இதெல்லாம் வரும் சொல்லி சொன்னாங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது கரெக்டு தான் இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து விளையாட்டுங்கிறது பசங்க கிட்ட சுத்தமாக இல்லாமே போயிருச்சு ஒரு ஒரு காலத்துல நம்ம வயசுலலாம் நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த போனு அதெல்லாம் இல்லாதப்போ நெறைய விளையாட் டு விளையாடுவோம் இந்த பாண்டி விளையாடுறது இந்தக் கல்லை எடுத்து செ செவன் ஸ்டோன்ஸ் அந்த மா நெறைய பசங்களோடு நம்ம ஓடிாடி விளாடி இருக்கோம் எல்லாமே செஞ்சிருக்கோம் ஆனா இந்த காலகட்டத்தில் வந்து பசங்க வந்து வெளியில போய் விளையாண்டு நம்ம பார்த்ததே இல்லல்லாம் நம்ம ஊருக்குள்ளேயே கிரிக்கெட் விளைய புட்பால் விளையாட்டுவோம் வாலிபால் விளையாடவோம் நாங்க நா ஸ்கூல் படிக்க போது நா ஒரு வாலிபால் பிளையேராவே இருந்துக்கேன் அதானால நம்ம அந்த மாரி விளையாட் டலாம் நெறைய இருந்தது இப்ப வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்ல என்னன்னா இந்த படிப்பு படிப்புன்னு சொல்லி சில டைம்ல வந்து அந்த பீட்டீ பீரியடுன்னு ஒன்னு இருக்குறதே மறந்தராங்க அந்த பசங்கள வந்து விளையாடவும் உடுரது இல்ல எந்த ஒரு ஆக்டி விட்டிஸ்க்குமே அவுங்க விடுரது இல்ல அதனால என்ன பன்ராக பேரன்ஸ் வந்து இந்த மாதிரி வெளில காசு கொடுத்து ஒரு கோச்சிங் சென்ரலயோ ஒரு கோச்சி கிட்டயோ வந்து அந்த மாரி அனுப்பி எதோ ஒரு விளையாட்டு வந்து ஒரு சில பேரன்ஸ் செய்ராக பசங்களோட இன்ரஸ்ட் பொருத்து அந்த மாதிரிலாம் அனுப்புராக அ நீங்க சொல்ர மாரி இப்போ நம்ப வந்து விளயாட்டுக்கு வந்து கண்டிபா நம்ப முக்கியமத்துவோம் கொடுத்தே ஆகனும் ஏனா விளயாட்டு இல்லனா அந்த ஒரு உடற் பயிர்சி இல்லனா பச பசங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் ஏன்னா எப்ப பாத்தாலும் போன்லயே மூழ்கி இப்ப வந்து அந்த கிரிக்கெட்டு புட்பால் எல்லாமே அவங்களுக்கு போன்லயே அடங்கிருச்சு அதுலயே அங் அதிலேயே கேம் விளையாடுறாங்க ஏ பையன் ஏ பையன் என்நேரம் போன் எடுத்து அந்த புட்பால் பேஸ் கேமு அப்புறம் இந்த செஸ்ஸு எல்லாமே அவ ஃபோனில் தான் விளாடுறனே தவிர வெளியில் வந்து அவ விளாடுறது இல்லை ஸ்கூலில் விளாடுறத இல்லை ஆனா ஃபோனில் அவ விளையாண்டு விளாண்டு இப்போது நான் ஒரு செஸ் போ வாங்கி கொடுத்தேன் தோழி இப்போ அவ ஃபோன் மூலியமாகாவவே அதை கற்றுக்கிட்டு அவ அழகாக விளாண்டு ஒரு டோர்னமெண்ட்டு போய்ட்டு வந்தா போய் செகென்டா வின் பண்ணிட்டு வந்தா ஆனா அந்த மாரி பசங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்கூல்லயோ ஒரு கோச்சிங் சென்டர்லயோ நம்ம வந்து அந்த பிராக்டிஸ்லாம் கொடுக்கும்போது அவங்க வந்து இன்னும் ரொம்ப நல்லா வருவாங்க அந்த மாரி எனக்கு தோணுது இப்ப என்னன்னா ஆ என் பைய புட்பாலலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருப்பான்
கண்டிப்பா நீங்க சொல்றதும் உண்மதான் ஆ எனா நெறை ப்ப என்னோட இன்னுமே மம்மி எனக் இ கேரம் போர்டுனா சொல்லு உனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா நீ எப்படிமா விளையாடுவ செஸ் விளாடணும் அப்படின்னு சொல்லுவா இல்ல மம்மி நா வந்து யூடியூப்ல சட்டி பெட்டியில போட்டுருவேன் எப்படி வெளயாடனும்னு அந்த ஸிடெப் ஸிடெப்பா சொல்லிகொடுப்பாங்க ஆனா நா உட்காந்து வா உனக்கு சொல்லி கொடுக்கறனா நா வேண்டாம் நீங்கலாம் எனக்கு சொல்லித்தர வேண்டா நீங்கலாம் அந்த காலத்துல மாறி பட் நாங்க வந்து ஈஸியா எங்களுக்கு எங்களுக்கு புரிய மாரி வந்து சாட்ஜீபீட்டியில அந்த யூடிப்ள வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதலா நாங்க அத பாத்து பண்ணுவோ நீங்கலாம் சொல்லி தர வேனானு சொல்லுராங்க தோழி ஏன்னா அந்த கொழந்தைல வந்து இப்ப என்ன பண் பண்றாங்க போன் மூலமே எல்லா பண்றாங்
ஹலோ
வந்து அவுங்க ஸ்டாட் பன்னது ஸ்டில் இது வரைக்குமே ஆன்ளைன் கிலாஸ்தா போது ஏ இரண்டு கொழந்தைகளுமே அபாகஸ் கிலாஸ் இருக்குல அத ஆன்லைன்ல படிக்கிறாக ஏனா இதுக்கு முன்னாடி வந்து அபாகஸ் கிலாஸ் வந்து நேர்லதா போட்டா நல்லாருக்கும் அப்டி சொல்றாங்க இப் இன்றய காலக்கட்டதுல வந்து நம்மளு எனக்கு வந்து நேரம் பற்றாக்குறையா இருக்குறதுனால நா என்ன பண்றேன்னா என் கொழந்தைகல வந்து சாட்டர்டே சண்டே ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதே சாட்டர்டே சண்டே தான் இல்ல ஹாலிடே அந்த ஒன்ற மணி நேரத்துக்கு நா வந்து மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணவா அப்டின்னு சொல்லிட்டு நா வீட்லயே வந்து அவங்கள வந்து காலையில பதினொன்னு டு பன்னெண்டரை வரை படிக்க வைக்கேன் ரெண்டு பேருமே ஜூனியர் முடிச்சட்டாங்க இப்ப செகண்ட் லெவல்ல வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி படிக்கிறாங்க ஏன்னா ஆன்லைன் வந்து இப்ப அவங்க ஆ என்ன சொல்றாங்க வீடியோஸ் மூலம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க நா நல்லா ஒக்காது கவனிப்ப ஏன்னா ஒரு சிலவங்க வந்து என்ன பண்றாங்கா ஆன்லைன்ல வலந்து நல்லா சொல்லி கொடுக்க மாட்டறாங்க இல்ல நம்மளோட நேரம் மிச்சம் ஆகுது இன்னொன்னு கொழந்தை அவ்ளவு தூரம் போய்டு வந்தாலும் ஸ்கூலுக்குள்ள ஹோம்ஒர்க்லாம் அவங்களால முடிக்க முடியல அந்த மாதிரி பிராபலத்தை வந்து நம்ம வந்து ஆன்லை கிளாஸ் மூணு வந்து பிராப்பளத்த சால்வ் பண்ண முடியுது இன்னொரு விசியம் என்னன்னா இப்ப வந்து இந்த விளையாட்டுக்குள்ளது நம்மளுக்கு ரொம்ப வந்து விளையாட்டு என்பது நம்மளுக்கு ஒரு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும் ஏன்னா பாருங்க கிளாஸ் நானும் பிபோர் மேரேஜ்ல ஸ்கூல்ல ஒர்க் பண்ணே அம் புள்ளையில வந்து ஓக்காந்து படி படின்னு சொல்லிட்டு புல்டே ஒட்கார வ நீங்க சொன்ன மாதிரிதான் உட்காந்து படிக்கப்போ வந்து பீட்டீ பிரியடு வந்து ஒரு சிலவங்க வந்து சிலபஸ் கவர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பீட்டீ பீரியட அவங்க வந்து எடுத்து நடத்துவாங்க ஆனா அந்த கொழந்தைக வந்து ஐயோ பீட்டீ பீரியட வந்து நம்ம எடுத்துட்டாங்களே நம்ம விளையாட அப்பின்னு ரொம்ப ஆசையா இருந்தமே அப்படினு சொல்லிடு ரொம்ப சாடாவே கிளாஸ் ரூம்ல உக்காந்துருப்பாங்க இதே எது இல்ல நீக இத இந்த பீரியட முடிச்சோனே பீட்டி பீரியடுக்கு போகனு சொல்லி அவுங்களுக்குள்ள பேஸ்ல எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஒரு புத்துணர்ச்சியாவும் இருப்பாங்க ஏன்னா நா கிளாஸ் டீச்சர் எனப் பா்த்திருக்கேன் நானுமே பண்ணிருக்கே ஏனா இப்ப சிலபஸ் கவர் பன்னனும் உங்களுக்கு அடுத்த வாரம் எக்சாம் இருக்கு அத கவர் பன்னிடோம்னா ஒன்ஸ் அப்ரோ அத ரிவிசன் குடுக்கப்பச்சரி ஆகிடும் நானே பன்னிருக்க ஒரு ஆ பாடிபய் மினிட்னா ஒரு டொன்டி டொன்டி மினிட்டு டொன்டி மினிட் நா வந்து எடுத்துப் பண்ணல இருந்தாலும் வந்து வெளையாட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்றது எனக்கு பிடித்த விளையாட்டு வந்து தோழி நா வந்து கபடி நல்லா விளையாடுவே நல்ல கபடி விளையாடுவேன் ரன்னிங் ரேஸ்லா நல்லா பண்ணுவேன் ஆனா எனக்குன்னு மேரேஜ் ஆயி கொழந்தை ஆனப்புறமே எனக்கு எந்த விளையாட்டுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருக்கு எல்லாமே பிபோர்கக்குுள்ள மேரேஜ்க்குள்ளதான் எனக்கு மறக்க முடியாததா தோணுது
ஆமா ஆமா தோழி கரெக்டு தா நம்ம படிக்கும்போது நம்ம வெலான்டது விளையாட்டு அதெல்லாமே வந்து இப்போ யாருக்கிட்டயுமே இல்லை நீங்க சொன்ன மாதிரி பசங்க வந்து இந்த சார்ஜீ பீட்டி பார்த்து போனை பார்த்து நிறைய கத்துக்குராக அந்த மாதிரி டேலண்டட் பசங்களும் இருக்காங்க அதனால அவங்களே கத்து கத்துக்கிட்டு அவங்களே நல்ல ஒரு கேம்ஸ் ஏதோ ஒன்னுல போறதுல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்காங்க அந்த மாரி இருக்கும்போது நம்முளும் பசங்கள வந்து நீங் சொல்லுங்க நல்லா என்கரேஜ் பண்ணனு பன்னி இந்த கேமுக்கு போ அதுக்கு போ நம்ம அத உட்டுட்டு இல்ல நீ படி நீ டென்த் வந்துட்ட நீ படிச்சி தா ஆகணுன் கேம்ஸுக் போக்கூடாது அப்டின் சொல்லி பசங்கள தடுக்காம இப்ப எங்க ஸ்கூல்லயே வந்து இப்ப ப்ளஸ் டூ பசங்களெலா வெளாட அனுப்பவே மாட்டாங்க ஆனா எங்க பீ டி டீச்சர் சண்ட போட்டு விளையாடுறதுக்கு வந்து கூப்பிட்டுக்குவாங்க ஆனா டீச்சர்ஸ் வந்து அனுப்பமாட்டாங்க அந்த மாரி தவறெலாம் நம்மளும் செய்யாம கண்டிப்பா பசங்க வந்து பா வெளாயாட்டுங்கிறது கன் எதுக்கு பீ டி பீரியடுனு ஒரு பீரியடு குடுக்குறாங்க பசங்களுக்கு அந்த விளையாடுற டைம்ல அந்த விளையாட்டு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால புத்துணர்ச்சியா இருக்க முடியும் அடுத்த க்ளாசு வந்து அவங்க தொடர்ந்து கவனிக்க முடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைனா காலையிலருந்து சாய்ந்திரம் வரைக்கு உக்காந்து படி படி படின்னா அந்த படிப்பு மேலயே அவங்களுக்கு ஒரு வெறுப்பே வந்துடரு என்னைக் கேட்டால் நா அத தா சொல்லுவேன் இப்போ எல்லா குழந்தைங்களுக்குமே நம்மளும் நம்ம பசங்கள வந்து நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணி எந்த கேம்ஸ் போகணுமோ அனுப்பி நம்மள மாரி அவ அவங்களும் இப்ப நறைய பேரண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலல்லா எவ்ளோ பசங்க படிக்கிறாங்க அதெல்லாமே நம்ம பாத்து அவங்களுக்கு அந்த டைம்லா ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்மளும் தயாரா இருக்கணு அததா நானு முடிவு பண்ணியிருக்கேன் ஏ பசங்களும் இந்த மாரி எதாவது ஒரு விளையாட்டல போட்டு நம்ம வந்து சோம்பேறி இது நம்ம பட்டுட்டு கூட்டிட் போறதுக்கெல்லாம் முடியாது நீ போகாதடா அப்படின்னு வைக்காம நம்மளும் கொஞ்சம் அவங்களோட சேந்து கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு கேம்ஸ்ல கொண்டு போய் சேக்கணும்னு தான் நானும் நெனச்சுட்டு இருக்கேன் தோலிக்
கண்டிப்பா கண்டிப்பா அது மாரிதா தோழி நம்மளும் செய்யணும் ஏன்னா கொழந்தைகளுக்கு வந்து படிப்பு மட்ற்றும்மல்லாமல் அவங்களுக்கு வந்து விளையாட்டும் அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டும் அவங்க வந்து இணைத்து விட்டாதான் நம்மளுக்கு வந்து உண்மைக்குமே அவங்க ஹாப்பியாவு விளையாட முடியும் படிக்கவும் முடியும் அவங்க உடல் ஆரோக் ஆரோக்கியமாவு இருக்க முடியு தோழி
செரி செரி அவுகட பேசுகிட்டு ரொம்ப நன்றி தோழி உங்ககிட்ட பேச துல நறைய விஷயம் தெரிஞ்சுக்கிச்சு இது மேல நம்மளும் பசங்களும் அந்த மாரி கொண்டு வரலா தோழி செரி செரி வைக்கட்டுமா தோழி செரி